வணக்கம்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஆ தோழி வணக்கம் நல்லாருக்கீங்ளா
ஆ வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா
நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் சாப்பிட்டீர்களா
நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன் நீங்கள்
நானு இப்போதுதா சாப்ட்டே என்ன சாப்பாடு உங்க வீட்ல
எங்கள் வீட்டில் இட்டலி உங்கள் வீட்டில் என்ன இரவு உணவு சாப்பிட்டீர்கள்
ஆ எங்க எங்க வீட்லயு அதே இட்லி தா
தொட்டுக்கை என்ன சேர்த்து சாப்பிட்டீர்கள்
கார சட்னி நீங்க
நான் தேங்காய் சட்னி சாப்பிட்டேன்
ஆ ஆ ஆ தேங்கா ச தேங்காய் சட்னி நீங்க எப்புடி பண்ணுவீங்க எதுவு வழிமுறை இருந்தா சொல்லுங்க
இந்த சட்டினியை நான் செய்யவில்லை எனது அம்மா தான் எனக்காக செய்து கொடுத்தார்கள் நான் அவரிடம் கேட்டு உங்களுக்கான செய்முறையை தருகிறேன்
ஆ ஆ ஓகே ஓகே தோழி நன்றி மிகவும்ன சிறப்பு இப்ப எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் அத நா உங்களுக்கு வந்து ஆ வ தொடர்புக்கு அழைத்தேன் ஆ கேட்கலாமா சிறிய சந்தேகத்தை கேட்கலாமா
ஆ கேளுங்கள்
இப்பொழுது நீங்கள் அது வந்து பகுதி நேரமாக ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா
ஆமாம்
ஆ அழகு சாதன பொருள்கள் வாங்குவது அதில் சேர் ஆ அதில் சேருவதற்கு எவ்வுளவு முதலீடு தேவை ஆ அதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன சொல்லுங்க
நான் ஒரு த தனியார் அழகு சாதனம் மற்றும் ஆயுர்வேதி வேதி முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை விற்பனை செய்யும் ஒரு தனியார் நிறுவனத்தில் சிறிய முதலீ ட்டில் முதலில் ஒரு மூவாய்ர்த்தி அறநூறு ரூபாய் செலு த்தி நாம் அடக்க விலைக்கு பொருட்களை வாங்க வேண்டும்
ம்
அதன் பிறகு நாம் அதில் உறுப்பினராக சேர்ந்த சேர்ந்த பிறகு நாம் அதில் ஐம்பது விழுக்காடு தள்ளுபடியுடன் த்து நாம் வாங்கும் பொருள்களை பெற்றுக் கொள்ளலாம் உதாரணமாக அடக்க விலை மூவாய்ர்த்தி அறநூறு என்றால் அதை நாம் செலுத்திய பிறகு மறுமுறை நாம்ம கொள்முதல் செய்யும் போது பாதி விலைக்கே பெற்றுக் கொள்ளலாம் ஆயர்த்தி எண்ணூறு ரூபாய்க்கே நாம் பெற்றுக் கொள்ளலாம்
ஓ மிகவும் சிறப்பு ஆ
ம் வீட்டிலிருந்தபடியே நாம் அதில் சேர்ந்த பிறகு நமக்கு நமக்கு தேவையான அழகு சாதனங்களோ பிலை ஆயுர்வேதிக் மருந்து துணை உணவுகளோ நாம் அதிலிருந்து பெற்று கொள்ளலாம்
ம் அதுல அதுனா அது மூலியமா வேற என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்
ஆ அதன் மூலியமாக நம் நமது தோழிகளையோ இல்ல நண்பர் களையோ மேலும் இரண்டு பேரை அதில் உறுப்பினர்களாக நாம் சேர்த்தோம் என்றால் நமக்கு கீழ் சேர்த்தோம் என்றால் நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இரண்டு நபர் சேர்க்கும் பொழுதும் நமது வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதற்கு கீழ் உள்ளவர்கள் இன்னும் இரண்டு பேரை சேர்க் க சேர்க்க அவர்களுக்கும் அதே ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்
ம் ம் அப்போ அப்போ வந்து மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் கட்டினால் அதில் வந்து ஆயிர இரண்டாயிர ரூ பாய் வந்து நமக்கு திரும்ப வந்து விடும் அதானே
ஹ அப்படிஅல்ல மூவாயிரத்தி அறநூறு ரூவாய் நம் கட்டி நம் அந்த பொருளை வாங்கும்போது அ அடுத்த மு றை நம்ம அதில் பொருட்களை வாங்கும்போது நமக்கு பாதி விலைக்கு வாங்க முடியும் நமக்கு கீழ் இரண்டு நபர்களை சேர்த்தால் நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் க்கி நமக்கு அடக்கு விலைக்கான மருந்து மருந்து பொருட்களோ அல்லது அழகு சாதன பொருட்க ளோ நாம் வாங்கிக் கொள்ளலாம் நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் அப்படித்தான்
பொதுவாக வந்து இது மாதிரி பொருட்கள் வாங்கும் போது இந்த பொருட்களின் தரம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியதா இருக்கு அப்டின் சில பேர் சொல்லுவாங்க அ நீங்க இந்த பொருட்கள் எலோ
ஆனால் இந்த இந்த இந்த பொருட்களை பொறுத்தவரைக்கி எந்த ஒரு தரக்குறையும் இதுவரை நான் சந்திக்கவில்லை ஏனன்றால் என உபயோகித்துக் கொள்கிறேன்
ம்
மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது எந்த ஒரு தரக்குறைவும் இதில் இல்லை இதில் சேர்க்கப்பட்ட அனைத் த்து மூலப்பொருட்களும் ஆயுர்வேதம் சம்பந்தமான மூலப்பொருட்களே
ம் ம் இதுல வந்து இப்ப வந்து இனிப்பு நீருன் சொல்லுவாங்க சுகர்னுு சொல்லுவாங்க அதுக்கானப்ப மருந்துகள் அ கால் வலி மூட்டு வலி கை வலி அதற்கான மருந்துகளு இதுல இருக்கு அப்டின் சொல்
நோய்க்கான மருந்துகளும் அ மாத்திரை வடிவிலும் ம் அ களிம்புகள் வழியிலும் அனைத்து அனைத்து நோய்க்களு நோய்களுக்கும் ம மா த்திரை உள்ளது ம மருந்துகள் உள்ளது
ம் அதோட பயன்னு வந்து எப்படி இருக்கு
புற்றுநோய்க்கும் கூட புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இதில் மருந்து மாத்திரைகள் உள்ளன எந்தவித பக்க விளைவுகளும் இதனால் ஏற்படவில்லை
ம் இல இல்லை அதை பயன்படுத்தியவர்கள் வந்து அப்ப இப்ப உதாரணத் த்துகாக கால்வலிக்கான மருந்துகளை நம்ம நம்ம நம் வாங்கும்போது அந்த மருந்தை சாப்பிட்டு விட் டு காலு வலி குணமாகுதா இல்ல எப்படி ஆ அவங்க வந்து இல்ல எப்படி மருந்த சாப்பிட்டதுக்கு அப்பறோ என்ன சொல்றாங்க அந்த மருந்து வந்து குணமடைய செய்து அப்டின் சொல்றாங்ளா இல்ல குணமடையல அப்டின் சொல்றாங்ளா அத பத்தி உங்களோட கருத்து
அ எ அத பத்தி என்ன நானே இத வந்து சொந்தமா வாங்கி உபயோகப்படுத்திருக்கே எனக்கு இதே கால்வலி இருந்தது இந்த மருந்த நான் உபயோகப்படுத் தும் போது படிப்படியாக எனக்கு அந்த வலி வந்து குறைந்துள்ளது கால் ல் வலிக்கான மருந்து குறைந்துள்ளது எனது உறவினருக்கும் இதை நான் கொடுத்தேன் சக்கரை வியாதிக்காக அவர்களுக்கும் படிப் படியாக அந்த சக்கரை வியாதியால் ஏற்படக்கூடய கால் குடைச்சல் கால்வலி அனைத்தும் கொஞ்சம் படிப்படியாக குறைந்துள்ளது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும்
நன்றி தோழி நன்றி தோழி ஏன்னா எனக்கு மிகவும் குழப் ப்பமா இருந்தது இந்த பொருளை நம்ம வாங்கலாமா என்ன அப்டின்ட்டு இப்ப நீங்க சொன்னதுனால வந்து எனக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பதில் கெடச்சிருக்குன் தா நா நம்புற ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள வாங்கற துக்கு முன்னாடி நம்ப ஒரு நாலு பேருட்ட வந்து ஒரு ஆலோசன கேக்குறது தப்பில்ல இல்லயா
ம் க சரிதா தோழியே நீங்கள் கூறுவது அனைத்தும் சரியே
ம் ம் வேற இந்த பொருள்லள் வந்து வேற ஏதேனும் நன்மைகள் உண்டா இல்ல இந்த நம்ப குழுவினங்க அ அழகு சாதன பொருட்கள்லெல்லா அந்த குழுவில் சேந்துணு இல்லயா பகுதி நேர இதா ஆ அதுல வந்து நம்ப வேற ஏது நன்மைகள நம்ப அனுபவிக்க முடியுமா
இதுல வேற எதும் நன்மைக நன்மைகள் என்றால் ஆ இதில் நாம்ம இ இரண்டு இரண்டு உறுப்பினர்களை சேத்த பிறகு நமக் கு ஆயிரம் ருபாய் அ கணக்கில் வரவு வைப்பது போல ஆமா அடுத்தடுத்தது கொள்முதல் செய்வதற்கும் நம்ம ந ந ந நமக்கான நமக்கான பணம் அக்கவுண்டில் கிடைக்கும்
இல்ல ப்ப அவுங்க ர இப்ப
இப்போ இப்போ நா நம்ம ஒரு முறை உபயோகித்து விட்டு அடுத்த முறை நம் அதை உபயோகப்படுத்தும் போது
அது ம நம் நாம் மறு கொள்முதல் செய்யும் போது ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு நம்மல் நாம் பொருள் வாங்கினோம் என்றால் அதற்கு பத்து விழுக்காடு வைத்து நமக்கு
ம்
எ பஸு நமக்கு நூறு ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் அந்த த அந்த தள்ளு அந்த தள்ளுபடி ரொக்கம் நமது ஒ உறுப்பினர் உறுப் பினரது கணக்கிலே வரவு வைத்து வரவு வைக்கப்படும் அடு அடுத்த கொள்முதலின் போது நாம் அதை கழித்து கொள்ளலாம் நமது அடுத்த கொள்முதல் ரூபாய் ஐநூறு என்றால் இதில் இந்த ரொக்கமும் சேத்து அது அது அதில் நூறு ரூபாய் கழித்து விட்டு நானூறு வாய்க்கி நம் கொள்முதல் செய்து கொள்ள முடியும்
ம் அருமை தோழி இப்பொழுது இப்ப நீ உங்களுக்கு கீழ வந்து ஒரு இரண்டு பேரு நீங்க சேக்கணுனு சொல்றீங்க இப்ப வந்து இப்ப அவ் அவுங்க அப்ப அவ்ங்க வந்து சேந்ததுக்கப்பறோ அவுங்குளுக்கு கீழ ரெண்டு பேர சேத்தா அ அதுக்கான லாபம் உங்களுக்கு வருமா
அதற்கான லாபம் நமக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் வரும் ஒவ்வொரு வாரமும் நாம் ங்க இரண்டு பேரை நம் சேர் சேர்ப்பதற்கு திங்கள்கிழமை தோறும் மா ரூபாய் ஆயிரம் இரண்டு நபர்களை நமது நமது உறுப்பினர்க க்கின் கீழ் ரெண் இரண்டு உறுப்பினர் நபர் களை நாம் சேர்த்தோம் என்றால் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக நமது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அவர்கள் இரண்டு பேரை சேர்த்தார்கள் என்றார் அவர்களுக்கும் அதே முறையே
ம் இந்த ம் சில ப பகுதி நேர வேலைகளில் வந்து இந்த எம் எல் எம் னு சொல்லுவாங்க அ அப்டியே அ உறுப்பினர்கள வந்து அதிகப்படுத்தி கொண்டே போ போறது சொல்வாங்க அ அதன் மாதிரி தான் இதுவுமா
அத அதே அதே மாதிரி தான் இதுவும் இதில் அந்த நாம் இரண்டு நபர்களை அறிமுகம் படுத்துகிறோமே அல்லவா நமக்கு கீழ் அவர்கள் இரண்டு பேரும் இதற்கு கீழ் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய்க் கு மட்டும் பொருள்களை வாங்காமல் அதிக அளவில் வீ வீ வீட்டிலேயே ஒரு கடை மாரி ம ம மருந்து கடையி அ மற்றும் அழகு சாதனம் சேத் து தொடங்குவதாக இருக்கும்போது அவர்கள் குறைந்தது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்காவது கொள்முதல் செய்வார்கள் அப்பொழுது அவர்கள்க்கு அவர்களை அறிமுகப்படுத்தியது நாம் என்பதால் அவர்கள் வாங்கிய முப்பதாயி எவ்வளவு தொகை வாங்கிகிறார்களோ அதிலிருந்து பத்து சதவீதம் நம்மிற்கு வருமானம் கிடைக்கும்
சரி தோழி நன்றி தோழி நாம் மீண்டும் அ தொடரலா
ஆ ஓகே தோழி நன்றி தோழி